வணக்கம் தோழரே
ஆ வணக்கம் தொழி எப்டி இருக்கீங்க தொழி
நல்லாருக்கேன் தோழரே ஆரோக்கியமா இருக்கே நீங்க ‌ம் உடற்பயிற்சி எல்லா செய்வீங்களா?
ஆஹ் செய்வேன் தோழி காலைல நா அஞ்சு மணிக்கு எந்திருச்சு யோகா பண்ணுவே‌ தோழி
சூப்பர் ஆ
ம் யோகா ஒரு அர மண் நேரம் பண்ணுவே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து இதெல்லா இருக்கு எக்சசைஸ் பண்றதுல்லாம் இருக்கு.
ம்
அது ஒரு காமன் நேரம் பண்ணுவே டெய்லியும்
ம் ம் ம்
வீட்லம் இல்ல தொழி அதெல்லா நம்ப போறதுனால வேஸ்ட் தோழி வீட்டு போர்ல ப்டி ம் நடந்து பெர்றது டெய்லி ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் கால்ல பாத்திங்கன்னா ஒரு ஆ ஆற போல நடந்து போய்
ம்
அப்டியே நம்ம வீட்டுக்கு வந்து வீட்லயே எல்லாமே இருக்குதெல்ல
செய்வீங்களா
அதெல்லா அசால்ட்டா பண்ணுவன் தோழி ஒரு நாளைக்கு அம்பது கிட்ட பண்ணுவோ ம் ஜிம்க்கல்லா‌ நம்ப போவே தேவயில்லா வீட்டுலருந்தே எல்லாம் வச்சிரு அத வெச்சே பண்ணுவன் தோழி ம்
ஃபாலோ பண்ணுங்க தோழரே
காலைல பண்ணிட்டு டெய்லி பா‌த்தீ‌‌ங்கன்னா ரெண்டு முட்ட‌ அவியாயி சாப்பிடுறே தோழி முட்ட சொன்னு கொண்டைக்கடல ல்லாம் ஊற வச்சிருக்கும் அத டே சாப்ட்டு இது பண்ணிருவேன் தோழி ம் எங்க அம்மா இது இது பண்றதுக்காண்டியே நைட்டு சீக்கிரோ பாத்தீங்கன்னா காலைல நாலு மணிக்கு எந்திருச்சுருவாங்க பண்ணி குடுத்துட்டு அவங்க எக்சசைஸ் பண்ண போயிவாங்க
ஆ நல்ல அம்மா நல்ல பைய சூப்பர் குடும்பம் நாளையில இருந்து செய்யணு தோழரே டெய்லியு பேசாம ரெண்டு முட்டைய வேக வெச்சு காலையில வெச்சுட்டு ஒரு பயிர வந்து வெச்சிறணு காலையில சாப்பாடு இனிமே அத்தா தோழரே எதுக்கு கண்டது கடியது செஞ்சுக்கிட்டு
ம்
பேசாம அத வெச்சிருவோ இனிமே
புரியுது புரியுது தோழி
ம் கேரட் இருக்கு அத வந்து ஸ்லைஸா ஒரு போட்டு வெச்சுட்டு இந்த குக்கும்பர் வந்து வந்து வெச்சிறணு அதையு வெச்சோம்னா இனிமே அத சாப்பிட வேண்டியதுதா சேலட்டு் மாரி ம் ஃபிரிஜ்ல ஆ உங்களுக்கு என்ன மாரி இதெல்லா பிடிக்கு சாப்பாடு வகைகள்ல
சாப்பாடு வகைகள்ல எனக்கு இட்லி புடிக்கு தோழி ரொம்ப
ம் ம்
ஆ இட்லி ரொம்ப புடிக்கு
அதுக்கு என்ன மாரி சாம்பார் எடுத்துக்குவீங்க
இட்லிக்கு வந்து மீன் கொழம்பு எடுத்துக்குவே தோழி ம் எங்க வீட்ல எங்க அம்மா வந்து மீன் கொழம்பு நல்லா சாப்டுவாங்க அப்டியிருத்தாலு நம்ம மீன் கொழம்பு ஒரு ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்தோ வைய்ங்க
ம் நல்ல அம்மாவே ஆ புள்ளைங்களுக்கெல்லா வெப்பாங்களா வெ க்க மாட்டாங்ளா
அப்டி இல்ல தோழி அவங்களுக்கு புடிக்கு அதனால நாங்களு விட்ருவோ சாப்டுங்கன்ட்டு ம் அதா தோழி எல்லாத்தையு சாப்டுங்க சொ அதையு சாப்ட்ருவாங்க தோழி நாங்க ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வீட்ல ரெண்டு ரெண்டுதா எடுப்போ ஃபுல்லா சாப்டுவாஅது சாப்டுவாங்க அதுக்கப்றோ மாட்டிறைச்சி இருக்குல்ல
ஐயய்யோ தோழரே ரொம்ப இதா இருக்கறாங்க உங்க அம்
அதெல்லா ரொம்ப நல்ல நல்லதுதா தோழி அதெல்லா நல்லதுதா அதெல்லா சாப்ட்டுவாங்க வீட்லா எல்லாமே சாப்டு வோ வீட்லயே செஞ்சுருவங்க இன்னிக்கு பாத்தீங்கன்னா வெள்ளி கெழம இன்னிக்கு மொதக்கொ ண்டு எங்க அம்மா வாங்க போயிருக்காங்க பாத்துக்கோங்க
ஆ ஆ
நிம்மதியான அதா மாட்டு வால் சூப்பு
ம்
இதெல்லாமே செஞ்சு சாப்ட போறோ தோழி
ஆட்டுக்கால் சூப் எப்டி செய்யறதுன்னு தெரியுமா தோழரே
இல்ல தோழி அதெல்லா தெரியாது தோழி
ஆட்டுக்கால் சூப்பு வந்து நல்லா ஆட வந்து அந்த கால் இருக்குல பொசுக்கி வாங்க்ட்டு வந்துரணு வாங்கிட்டு வந்துட்டு அந்த பொசுகுனதெல்லா கொஞ்சோ கருப்பு கருப்பா இருக்கு அதெல்லா அப்டி க தீல வெச்சு அப்டியே சொரண்டி விட்டோம்னா வந்துரு எல்லா அப்பறமே நல்லா கழுவிட்டு ஆ குக்கர்ல வந்து என்ன பண்னணு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த ஆட்டு காலு அ அ தக்காளி பழோ அ ஆ மஞ்சத்தூள் எல்லாத்தையு போட் நல்லா வேக விட்றனு நல்லா வெந்ததுக்கு அப்றோ நம்மளுக்கு கொழம்பா வேணும்னா அ பட்டக்கிராம் தாளிச்சு வெங்காயம் தக்காளி எல்லா நல்லா வதக்கிட்டு அதுல வந்து மட்டன் மசாலா ம அ இந்த இது மல்லித்தூள் மெளகாத்தூள் இது எல்லா போட்டு ம் ஆ நம்ம அப்டியே அந்த ஆட்டுக்கு தண்ணி இருக்குல்ல வேக வச்சு ச்ச தண்ணியோட எல்லாத்தையு போட்டு ஒன்னா நல்லா இது பண்ணி விட்றணு அப்றோ நல்லா அந்த கா மெளகா வாச சல்லாம் போனதுக்கப்றோ தேங்கா பால் ஊத்திட்டு சாப்டம்னா சூப்பரா இருக்கு அது மாரி ஆட்டுகால் பாயா பாத்தீங்கன்னா இட்லிக்கி சப்பாத்திக்கி இடியாப்பத்துக்கல்லா வேற லெவலா இருக்கு ம்
அது ரொம்ப நல்லா இருக்கு தோழி அந்த மாரி நீங்க சாப்புறதுக்கு
ம்
இட்லி இட்லிக்கி இடியாப்பத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த பாய மாரி குடுத் த்துருப்பாங்க ஆட்டுக்காலு சாப்புடுவோ அவ்ளோ நல்லா இருக்கு தோழி அது
அது ஒரு நாள்
நம்ப எங்க வீட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா கருப்பு மார்க்கேட் இருக்கு காந்தி மார்கெட்னு அதுக்கு பக்கத்துல கருப்பையா ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்கும் தோழி
இன்னா
ம் மார்க்கெட்ல ஃபுல்லா உங்களுக்கு இரவு நேரத்துல தான வேல இருக்கு அதுனால இவுங்க கடைய பாத்தீங்னா சாந்த்ரோ பாத்தீங்கன்னா ஒரு ஏழு மணிக்கு ஆறுரைக்கி ஓபன் பண்ணிடுவாங்க தோழி காலையில உங்களுக்கு ஆறு மா ஆறு இட்லி இருக்குந் தோழி சாப்பாடு
நா
இட்லி இடியாப்பம் பாயா எல்லாமே சுட சுட சுட எடுத்து வந்துகிட்டே இருப்பாங்க தோழி புரோட் ட்டா ம் அப்டி ஒரு அந்த கடையில நீங்க இது பண்ணி சாப்புட்டு பாத் த்தோ நானு ஏ நண்பரு அவ்ளோ அருமையா இருந்துச்சு தோழி
ம் ம்
ம் நம்பளுக் சாப்புடும் போதே இன்னொரு இது வாங்கிக்கலா போல இருக்கு அந்த மாரி அதுவு இல்லாம இது நம்மளுக்கு காசு கம்மியா இருக்கு
ம்
நல்லா காசு கம்மியானதுக்கு நல்லா இதாக ட்ரே இதா குடுக்குறாங்க தோழி அப்டி ஒரு இதா அருமையா
ம் ம்
ம்
அப்பறம் பாத்தீங்கன்னா அந்த இது இருக்குல கொடல் கொழம்பு அது இந்த இதுக் க்குலா நல்லது வயிறு புண்ணு இருக்குல்ல நெறையா வயித்து புண்ணெல்லா இருக்கு பாத்தீங்களா அதுக்கு வந்து குடல்ல நல்லா அங்கயே கிளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு அந்த கருப்பு ப்பா ஒரு இதெல்லா இருக்கு அதெல்லா அப்டியே சொரண்டி எடுத்துர்ணு எடுத்துட்டு குக்கர்ல அதே மாரி நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வெங்காயோ எல்லாம் ஆ ஹ அதுல்லா போட மாட்டாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு என்ன அது கூட கேடையாது ஃபர்ஸ்ட் எடுத்த என்னோனா குக்கர்ல போட்டு வே சுடுதண்ணில நல்லா அத வேக விட்டு எடுத்துருவாங்க அந்த வாட எல்லா போறதுக்கு மஞ்சத்தூள போட்டு வேக விட்டு எடுத்துட்டு அதெல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்றோ துண்டு துண்டா அத கட் பண்ணி வெச்சுட்டு அதுக்கப்றோ பட்டகிராம்பு தாளிச்சு வெங்காயோ தக்காளியெல்லாம் போட்டு இந்த ம க பொடி வகைகள் மெளகாத்தூள் மல்லித்தூள் கர மசாலாத்தூள் மஞ்சத்தூள் உ உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அ ப்றமே இந்த வே கொடல் இருக்கு பாத்தீங்ளா அதையும் போட்டுட்டு அ
ஆமா தோழி ஆமா
வேக வெச்சிரணு வெந்ததுக்கப்றோ தேங்கா அரச்சு ஊத்தி அதுல வந்து தேங்கா, சோம்பு, பூண்டு, இஞ்சி அந்த இதெல்லா நாலு முந்திரி இந்த எல்லாத்தையும் போட்டு அ ரச்சு ஊத்துனா குடல் கொழம்பு அருமயா இருக்கு இட்லி சுட்டு அத வெச்சு சாப்ட்டாலு சல்லுனு பத்து இட்லி எறங்கு இல்ல அப்றமே வந்து இது சாதத்துக்கும் போட்டு சாப்ல்லா வயிறு புண்ணு அப்டி ஆறு அதுக்கு
ஆ
ம் அதே ஆட்டுகொடலோட ஈரல் இருக்கு பாத்தீங்ளா அதே அதே மெத்தெட்ல செஞ்சு
அதே இதேமா நீங்க வெங்காய தக்காளி போட்டு நல்லா வதக்கி
ம்
ம் அதுக்கப்றோ கருவேப்புல இந்த மாரி கொஞ்சோ மெளகுத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணி வெங்காயத்த நல்லா வதக்கணு தோழி அதுக்குன்னு தக்காளி இல்லாம நீ ரொம்ப அதிகமல்லா போடக்கூடாது தக்காளி போட்டா கா அரை தக்காளிதான் போடுணு அதை பொடிசா இது போட்டு நல்லா வதக்கி பச்ச மெளகா ரெண்டு போடுறதா இருந்தா போட்டுக்கலா
ம்
இல்லாட்டி லைட்டா இது பண்ணிட்டு போனீங் ஃபுல்லா நல்லா வதக்கிக்கிட்டு வெங்காயோ நல்லா இது காப்பிகலர்ல வர்ற மாரி வதக்கிர்னு நீங்க உப்பு கொஞ்சோ தூவினீங்னா நல்லா வெங்காயோ வதங்கிரு சீக்கிரமா அதுகிட்ட ஈ ரல் ஈரல் நம்ம கட் பண்ணி வெச்சத உள்ள போட்டு
ம்
கொஞ்சோ இதா ம இந்த மசாலா ஆட்ட இறச்சி மசாலா கரட்டுபோன மெளகாத்தூளு மல்லித்தூளு இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி மெளகுத்தூள கடைசில போட்டு பண்ணீங்கன்னா அவ்ளோ அருமயா இருக்கு தோழி
ஆ
அவ்ளோ நல்லது கருவேப்பில இல்ல மல்லி போட்டுக்கலா அதுல ஏனா ரெண்டுமே நல்லது நம்மளுக்கு ஈரல் நல்லது கருவேப்பிள்ளயும் நம்ம போட்டா ஒடம்புக்கு வந்து அவ்ளோ இருக்கு ம் நல்லா சாப்டுவேன் தோழி
அது எப்டி செய்வீங்க?
அது பாத்தீங்கனா ரத்த பொரியல் நம்ம கடைல வாங்கிட்டு வண்டு அந்த வடிகற்ற பெரிய கரண்டி மாருக்குமல்ல கொஞ்சோ பெ பெரிய கரண்டி
ம்
ஆ அதுல பாத்தீங்கன்னா ரத்தத போட்டு நீங்க கைய பைப்ப தொறந்து விடனு தோழி பைப்ப தொரந்து வுட்டுட்டு கைய வச்சடியே க நசுக்கி நசுக்கி பண்ணீங்னாலே வைங்க அப்டியே குட்டி குட்டியா அதுவே மாறி ரத்தொ இது ரத்தொ அந்த இதெல்லா கவுச்ச மாரி உள்ள வாடையெல்லா எ பேயிரு உங்களுக்கு அது லைட்டா மஞ்சள் கொஞ்ச தூவி வுட்டு லைட்டா கொஞ்ச பெசப் னிங்கனாலே இதாயிரு புல்லா உங்களுக்கு கரையாது குட்டி குட்டியா கரஞ்சதா இருக்கூ அத அப்டியே வச்சு நம்ம என்ன போடுவோ அதே மாரி வெங்காயந் தக்காளி பச்ச மொளகா பச்ச மொளகா நறைய போட்டுது து அவ்ளப்பதா அவ்வள நல்லா இருக்கூ ஆ உளுந்து கட்ல பருப்பு பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி ரொம்ப நேரோ வதக்குணு தோழி
ம் ம்
ஆ அதுக்கு இதுக்கு வந்து உப்பு மெளகாத்தூளு இது மிளகுத்தூளு வேற எதுவுமே போடக்கூடாது இது மட்டுமே போட்டு அதுக்கப்புற ஆ தேங்கா போடலா ம் தேங்காய் போட்லா சில பேருக்கு தேங்கா சாப்ட்டா ஒடம்பு வந்து இதா இருக்கூ எரிச்சலிக்கூ அதனால யாரும் போட மாட்டாங்க
ம் ம் எங்க அப்பா வந்து இருந்தப் பிள்ளைங்களா வந்து அத சாப்பிடாதுங்கட்டு தேங்காவ அதுல போட்ருவாரு தேங்காவு அதுவு மென்னு சாப்டும்போது சவக்கு சவக்குன்னு நல்லாருக்கூ அதனால நாங்க வந்து அது மாரி சாப்ட்டுருக்கோ சின்ன புள்ளையில இப்ப வந்து அவ்வளவா விரும்பல அப்ப சாப்ட்டுருக்கோ அதுவு ஒடம்புக்கு நல்லதுன்னாங்க ம் கோழில வந்து உங்களுக்கு எந்த மாரி புடிக்கூ
எனக்கு வந்து கோழி கால்ருக்குல்ல தோழி அந்த விரல்கள் கால் அது ரொம்ப புடிக்கும் தோழி
ம்
எங்க வீட்ல எல்லாமே சாப்டுவாங்க எங்க அம்மா சாப்டுவாங்க நா சாப்டுவே எல்லாமே விரும்பி சாப்டுவாங்க ஆமா தோழி இங்க அத வந்து நகத்த வந்து வெட்டிருவாங்க வெட்டி
இல்ல இல்ல அப்டியே பச்சையா திம்பாங்களா
இல்ல தோழி அத வந்து உப்பு மெளகு போட்டு கொஞ்ச நல்லா வேக வச்சு த்ரா வேக வச்சதுக்கு அப்பறோ சிக்ஸ்டி ஃபை மாரி போட்டு பண்ணிருவாங்க தோழி
எங்க அம்மா வந்து அது டே வாரத்துல நால் நாள் எடுத்துக்குவாங்க தோழி அது ரொம்போ
ப்பா உங்க அம்மா என்ன கறி ப்ரியரா இருக்றாங்க பரவால்ல
ஒ ஒடம்ப நம்ம நல்லா பாத்துரும்ல நல்லா கறி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ம் போய் வாங்ட்டு வந்துருவாங்க நம்ம பத்து ரூவா குடுத்தாலே வைங்க உங்களுக்கு இருவது இருவத்தஞ்சி கால் குடுத்துருவாங்க
ஏ அப்பா ம்
அத இது பண்ணிட்டு நைட்டு பாத்தீங்கன் தொட்டுக்கல்ல இது இல்லாம சாப்ட மாட்டாங்க
இல்ல இந்த க்ரில் சிக்கன் சொல்றாங்களே அதெல்லா நீங்க சாப்டுவீங்க
ஆ அதெல்லா சாப்டுவே தோழி அதுவு நல்லாதா கிரில் சிக்கன் தந்தூரி இதெல்லா நல்லாருக்கூ தோழி ஆமா தோழி ஆமா அது சுத்திக்கிட்டே இருக்கூ அத ம் ஆமா தோழி கிரில் தா எதோஸ் சுத்திக்கிட்டே இருக்கும்ல அதுதா கொஞ்ச கொஞ்சமா சூடாயி சூடாய் சுத்திக்கிட்டே இருக்கு அது பாட்டுக்கு ம் அவ்ளோ தா அது நல்லா இருக்கு தோழி ஒடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமா அது நல்லா இருக்கூ ம்
க்ரில் சிக்கன் சொல்றாங்க அப்பறோ சிக்ஸ்டி ஃபைவ் சொல்றாங்க இன்னொன்னு வந்து ஒன்னு இருக்குமே அ சி சின்ன சின்னதா கோலா உருண்டையா அது பேரு என்ன
ஆமா தோழி அது கோலா உருண்ட போலா அது வந்து இ கொத்துக்கறியா கோலா உருண்ட வந்து ஆட்டுக்கறி இல்ல உள்ள தோழி நீங்க சொன்ன லாலிபாப்பு வந்து சிக் சிக்கன்ல உள்ளது அ எல்லாத்தையு சாப்டு கொழம்பிருச்சு போலயே உங்களுக்கு
ஆம்மாமா லாலிபப் தானே அது
லாலிபாப் இப்பந்தா ரெக்க இருக்குல்ல அதெல்லாம் முன்னாடி யாரு சாப்புட மாட்டாங்க ரக்கைய இப்பண்ணா பண்ணுவாங்கனா ஆ ரக்கி அப்டியே திருப்பி அது சாப்டுவாங்க அது வந்து லாலிபப்னா இப்பதிக்கு தெரியாதுல எல்லாத்துக்கு ரக்கைய வந்து திருப்பி அந்த எலும்ப மட்டு கைலயே பிச்சீங்கனா வைங்க அது பின்னாடி வந்து லெக்குல சிக்கனோட கால்ல உள்ள இது மாரி வந்துரு பெருசா இங்கிட்டு எலும்பு வந்துரு அத வந்து உங்களுக்கு இதா கொண்டு வந்துட்டாங்க தோழி இப்ப வந்து லாலிபப்பு மாரி இருக்குன்ட்டு அந்த மாரி கொண்டு வந்ட்டாங்க ம் இது நல்லாருக்குன் அதுக்கப்றோ கோழி கால் நல்லாருக் ம் கோழில ஈரல் வந்து ரெண்டு ஈரல் இருக் குத மாவு ஈரல் கல்லீரல்வாங்க ரெண்டு ஈரலுமே அவ்ளோ அருமையா இருக்கு தோழி
ம் ம் இந்த நாட்டுக்கோழி கொழம்பு பத்துருக்கீங்களா அது சாப்ட்டுருக்கீங்ளா புடிக்கு
ம் தோழி நாட்டுக்கோழி கொழம்பு நல்லாருக்கு தோழி
ரசோ சொல்லுவாங்க கோழி அடிச்சு ரசோ வெக்கணுபாங்க
அதாவது நல்லாருக்கு தோழி அருமையா இருக்கு அது சாப்பட்லா ம்
நாட்டுக்கோழி கொழம்பு நல்லாருக்